ஆஹ்
வணக்கம்
வணக்கம்
எப்டி இருக்கீங்க தோலி
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நாம இன்னைக்கி எந்த தலைப்பு பேச போறோ
நம்ம இன்னிக்கு பேசப் போறது வந்து சம்மர் ஏன்னா கோடை காலத்துல வந்து வெய் இல்ல எந்த அளவுக்கு சமாளிக்க முட்லன்றது எல்லாருக்குமே தெரியு ஏகப்பட்ட நோய்கள் ருக்கு எங்கேயு வேல செய்ய முடியா ரொம்ப அந்த நேரத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லா ஆய்டுவாங்க ஒடம்பு சரியாம ஆய்டுவாங்க மருத்துவர்கள் கூட வந்து ரொம்ப வெய்யில்ல போகாதிங் நீங்க
அவுங்களே சொல்றாங்க அதுவும் ஒரு ரெண்டு மணில இருந்து ஒரு அஞ்சு மணி வரியிலு சுத்தமா வெய்யில்லே போகறத் தவுருத்து போங்க எமர்ஜென்சினாதா வெளியே போங்க அப்டின்ற அளவுக்கு வார்னிங் குடுக்கற மாரிலா ஆய்ட்டாங்க
ஆமா நீங்க சொல்றது கண்டிப்பா உண்ம தான் ஏன்னாஹ் இப்ப பாத்தீங்கன்னா கோடை விடுமுறைன்றது நெறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு அது மாரி ஃபேமிலியோட வெளில போலாம் டூர் போவாங்க பிளஸ் கோயில் அந்த மாரி அவங்களுக்கு விருப்பமான இடத்துக் எடத்துக்கு போறாங்க அந்த வெயிலோட தாக்கோ வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இப்ப இன்னிக் கூடப் பாத்தீங்கனா அ பதினொன்னுலருந்து மூணு மணி வரக்யு வெளில எங்கயு போக் கூடாது சொல்லிருக்கறாங்க அப்ப அந்த வெயிலோட உஷ்ணம் வந்து அது காலநிலை மாற்றம் மாற மாற இந்த வெயிலோட தாக்கங்ளும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது ஏன்னா ஒவ்வொரு அஹ் காலங்களும் ஒவ்வொரு கால சூழ்நிலை மாறும்போதும் அதிக மழ வருது அதிக பனி வருது அதிக குளிரா இருக்குது அதிக வெப் வெப்பங்கள் அதிகமா இருக்கு இது வந்து எதுனாலன்னா நம்ம அந்த நம்ம நம்ம ஏகப்பட்ட வாகனங்கள் வந்தனால அந்த ஓசோனுன்றது வந்து ரொம்ப அதிகமா பாதிப்படைஞ்சனால நம்மளுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாதான் இருக்குது அங்கங்க வீடுகள்ல மரங்கள் வச்சோன்னா கொஞ்சோனா நல்லா இயற்கையான சூழ்நிலயாருக்கு
ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்மதா வீட்டுக்கு ஒரு மரோ வளர்ப்போ அப்டின்னு தா தா வீட்டுக்கு முன்னாடி அ தன்னால முடிஞ்ச மரத்த அவுங்க நட்டு வச்சாங்கன்னாலே வர்ற சந்ததிங்களுக்கு அவுங்க எவ்ளோ ஒரு நல்ல எ‌ சா‌ காசு பணத்த விட்டுட்டு போலனாலு இந்த இயற்கே காத்த சுவாசிக்கிற அளவுக்கு அவுங்க விட்டுட்டு போறதே ஒரு பெரிய சொத்துதா நா சொல்லுவே தா வீட்டுக்கு முன்னாடி அவுங்களால முடிஞ்ச ஒரு மரோ ஏதோ ஒரு மரோ அத அத வளர்த்தாலே தா சந்ததிங்க ஒரு நல்ல காத்து வாங்குவாங்க அப் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வீட்டுக்கு ஒரு மரோம் வளக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்த எடுத்துட்டு வரணும் அதிகமா இந்த கோட வெயில் நீங்க சொல்றது என்னோ உண்ம தான் இப்போ வெடி இந்த வண்டிங்க வந்ததுனால ஓசோன் லேயர்ல்ல இப்போ எவ்ளோ சதவீதம் ஓப்பனாயிருக் ஓசோன் லேயர்ல அந்த ஓட்ட வருஷோம் வருஷோம் வெய்யில் கம்மியாகும் அப்டின்னு பாத்தா வருஷோம் வருஷோம் வெய்யில் வந்து அதிகமா தான் ஆய்ட்டே போது அதுக்கான காரணோம் வந்து நம்ம வெய்யில தான் சொல்றோம் வெய்யில் கம்மியாணோம் வெய்யில் கம்மியாணோம் ஆனா அதுக்கான காரணம் மனுஷங்க தான் ஆனா அது மனுஷங்களுக்கே புரிய மாட்டங்குது நம்மளாலதான் நம்ம மேலதான் தப்பு நம்மளாலதான் இந்த வெயில் அதிகமா வருது அப்டின்னு சொல்லிட்டு அது புரிய மாட்டங்குது மனுஷங்களுக்குலாம்
ஆமா ஏன்னா இந்த வெயில் வரும்போது வந்து நெறைய கொழந்தைகள்க்கு வந்து நிறைய ஒடம்பு சரியாம ஆய்டுது ஏன்னா அந்த வேர்வனால அஹ் சளி புடிக்கிது அப்புறம் ரொம்ப உடல் சோர்வு அந்த ஒரு மாரி டயர்டு ஆயிற்றாங்க வெளில எங்கயும் போயும் வெளையாட முடியாது அந்த மாதிரி வயதானவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கூம் மூச்சு விட கொஞ்சொம் கஷ்டமா இருக்கூம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கதுனால அந்த வெப்பத்தோட தாக்கம் இதே ஏசி இருந்தா எவ்வளோ நேரந் தான் ஏசி போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் போட்டுக்லாம் ஆனா எல்லா நேரமும் ஏசியும் போட முடியாது ஏன்னா அதுவும் ஹீட் ஹீட் ஆனாலும் அந்த பின்னாடி இருக்குற அந்த கம்ப்ரசரும் ரொம்ப அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் அதுனால இந்த வெயிலுக்கு என்னதான் ஒரு பெரிய ஒரு தீர்வு அப்டின்னு பார்த்தோம்னா சுத்தி நம்ம வீட்ட சுத்தி பக்கத்துல இருக்க எடங்கள்ல மரங்கள் எவ்வளோக்கு எவ்ளோ நம்ம நட்றோமோ செடிகள் அந் மார்லாம் வளத்தா நம்மளுக்கு இயற்கையாக அந்த காத்து வந்து நல்லா சுவாசிக்க கெடைக்கும் அதே சமயத்துல அந்த வெப்பத்த தணிக்கிறத்துக்கும் ஓரளவுக் கொஞ்சோ நம்மளுக்கு அஹ் ஹ் சமாளிக்க முடியும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசிக்கு பதிலா வெட்டி வேர்ன்னு ஒண்ணு ஒண்ணு இருக்கு அத நம்ம வீட்ல அங்க அந்த ஸ்கிரீன் மாரியே மாட்னோனாவே அ அந்த சில்லுன்னு அந்த சுத்தி வந்து குளிர்ச்சா வச்சிருக்கு வெய்யில வந்து நல்லா உறிஞ்சி சூடு தன்மையலா தராம நல்லா குளிர்ச்சியா வச்சிருக்கு இதுமேர் இயற்கையாக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாரி நம்ம செஞ்சுக்கிட்டோனா நம்ம வந்து வெயில்லேந்து தப்பிக்கலாம் அதே சமயத்துல நறைய நீர் பருகணும் ஏன்னா அடிக்கடி வந்து அஹ் நீர் நம்ம வேர்வ மூல்யமா போறனால உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்கூம் அதனால்தான் சொல்வாங்க உப்பயும் சக்கரையூம் கலந்து அஹ் எலக்ட்ரோலைட் மாரி வந்து அடிக்கடி கொஞ்சோ எடுத்துக்குணு அப்டின்னு சொல்லி சொல்வாங்க அந்த மாதிரி அது வெயிலோட தாக்கோ எதுனால வர்து அப்டின்றத வந்து நம்ம கொஞ்சோ அஹ் மக்கள் வந்து அஹ் அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணுன்னா கொஞ்சோ எதாவது ஒரு நல்ல ‌கரியோ அந்த மாரி செஞ்சோம்னா தான் வந்து அந்த வெய்யில்ல இருந்து நம்ம பாதுகாக்குமே தவிர எங்க பாத்தாலும் மரோ செடிகள் இருக்குற இடத்தெல்லாம் வெட்டி வெட்டி எங்க பாத்தாலும் ஒரே கட்டிடங்களா ஆயிடுச்சு அப்புறோ காத்து எப்டி வரும் சுவாசிக்கிறத்துக்கு காத்தே க்காது வெளிச்சோ பத்தாது மூச்சுத்திணறல் ஆய்டு ஒரு இயற்கையான சூழ்நிலை அப்டின்னும்போது கொஞ்சோ கடினமான ஒண்ணுதா கிராமத்துலலா பாத்தீங்ன்னா என்னங்க வீடு என்னங்க எங்கங்கெல்லா பில்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலா தள்ளி தள்ளி வீடுங்களுக்கு குடுச வீடுங்க இருக்குது அதே சுத் தி மரங்கள் செடிகள் விவசாயோ பண்ற எடோ அந்த மாரி இருக்கனால அவங்களுக்கு அந்த வெயிலோட இது உஷ்ணங்கள் தெரியாது ஒரு சாய்ந்தரோ நாலு மணி அஞ்சு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வெயில் தணிஞ்சகப்புறோ நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழலா இருக்கு ஆனா நம்ம நகர்புறத்துலலா பாத்தீங்கனா எல்லா நேரமு வந்து அந்த அனல் அப்டியே அனலா தா இருக்கு வெயில்ல வெளில எங்கயு போ முடியாது அ சாய்ந்திரத்துல போனாலு ஒரு மாரி அனலா இருக்கு அந்த மாரி அந்த கிராமத்துக்கு நகர்ப்புறத்துக்கு உள்ள வித்தியாசத்த பா தவே ரொம்ப ஒரு பெரிய விஷ் இதாருக்கு
அதேன்னு உண்மதா தோழி நீங்க சொன்னது இந்த வெயிலோட தாக்கத்னால கொழந்தைங்களுக்கு ஒடம்புல அலர்ஜி வர்றதுல்லாம இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பாத்த ஒரு கொழந்தைக்க ஹார்ட் அட்டாக் ஆ கார்ணோ வெயிலா டாக்டர்ங்கலா சொல்றாங்க ஹார்ட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான கார்ணோ கொழந்தைங்க பெரியவங்கல்லா வீட்டுக்குள்ளயே இருங்க என்னுமே செஞ்சாலு அதெல்லா பாதுகாக்க முடியாது தண்ணி நீங்க சொன்ன மாரி தண்ணி நெறைய குடிக்கணு அது இல்லாம மோரு நுங்கு எளநி நம்மளால எப்டியெல்லா தண்ணி காய்கறிங்க வீட்ல நம்மள அதெல்லா குடுத்து வாங்கி் குடுக்குறது வீட்ல நம்ம செய்யும்போதே சமையல் செய்யபடிய தண்ணி காய்கறிங்க வாங்கி புடலங்கா ஆ எ நம்மளால் என்னல்லா முடியுமோ அந்த தண்ணி காய்கறி எல்லா நம்ம சேத்துக்கணு இந்த ஃப்ரிட்ஜ வேய்ல் அதிகமாக இருக்கு அப்டின்றனால ஃப்ரிஜ்சுல வச்சு தண்ணி குடுக்குறது நம்ம ஃப்ரிட்ஜு அப்டின் சொ சொல்றனா அது கூட ஒரு வகையான சூடு தா ஏ சின் சொல்றோ ஏ சியு ஒரு வகையான சூடு தா அது நமக்கு சில்லுன்னு இருக்கு அப்டின்றதுனால நம்ம அத குடிக்கிறது ஏ சில போய் உக்கார்றது அப்டின் இல்லாம நம்ம ஒடம்ப எப்டி நம்ம சில் படு ஆ எப்டி குளிர்ச்சி ஆக்கிக்கணு அப்டின் சொல்லிட்டு ந தெரியனு வெட்டி வேர் சொன்னீங்கள அந்த வெட்டி வேர் தண்ணில போட்டு குடிச்சா எவ்ளோ மனமா இருக்கு தெரியுமா அது வெட்டி வேர் தண்ணி குடிக்குறது அவ்ளோ நல்லது அவ்ளோ ஒடம்புக்கு குளிர்ச்சி அவ்ளோ சில்லுணு இருக்கு அந்த தண்ணிய அதல்லா மனுசங்க செய்யாம அத உட்டுட்டு ஏ சிய வாங்கி மாட்ட கட்டுறது பிரிட்ஜல தண்ணி குடிக்கவு போய் கூலிங்கா ஜூஸ் குடுக்கிறது வெயில்ல போய்ட்டு அந்த ஜூஸ குடிச்சா என்ன ஆகு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் அது இதுன் வரதா செய்யுது அதெல்லா தவிர் தவிர்த்துக்கணு மக்கள்
மா நிச்சியமா ஏனா அந்த உணவு அந்த அந்த கோடை கால உணவுகள்ன்றது வந்து எதுக்காக நெறையா நீங்க சொன்ன மாரி நீர் சத்துகள எடுத்துக்கு ஏனா நம்ம வந்து நம்ம வேர்வை மூலியமாக அடிக்கடி நம்ம நீர் பருகிறனால ஒடம்புல வந்து அந்த நீர் சத்து வந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லனா வந்து அந்த சூட்டு தன்மைக்கே வந்து ஒரு இது அ அ ஸ்ட்ரோக் வருன் சொல்றாங்க அதனால அந்த சூடான சூழ்நிலை இல்லாம எதெதெல்லா இயற்கையா மண்பான கூட கொஞ்சோ குளிர்ச்சியாதா இருக்கு தண்ணி அதுக்குள்ள ஏனா அது வந்து இயற்கையாகவே வந்து ஆ சில்லு தண்ணி மாரிதா இருக்கு அந்த மாரி இயற்கையாவே என்னென்ன கெடைக்குமோ அதெல்லா வச்சு நம்மோ பயன்படுத்திக்கலா அது மாரி நம்மளோட மொட்டை மாடிகள்ல வந்து ம் வெறும் அப்டியே அ ஓபனா இல்லாம மேல ஒரு ஒரு ஷெட் ஆகவோ இல்லனா வந்து ஏதாது ஒரு நெழல் மாரி வச்சோன்னா ஓரளவுக்கு கொஞ்சோ நேரடியா வர்ற வெயில் கொஞ்சோ தவிர்க்கலா ஆ அதே சமயத்துல அந்த தரைகள்ல வந்து இப்ப நெறைய என்னன்னமோ பெயிண்ட்லா வந்துருச்சி இந்த மாரி அந்த சூட்டுத்தன்மைய வந்து கொறைக்கிறதுக்கு பெயிண்ட்டு டைல்ஸூ இந்த மாரி நெறையா இந்த கோடை காலத்துக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அ வருஷங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒ ஒ ஒவ்வொரு பொருள்களு வந்து க ம் இந்த கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுதுன்னு போது அது ஒரு இது மக்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட கூடாதுன்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்துருச்சி இப்ப நம்ம பாத்தீங்னா எங்க போனாலு‌ குட்டி குட்டியா ஒரு சின்ன ஃபேன் மினி ஃபேன் மாரி ஒண்ணு இருக்கு அது எங்க போனாலு எட்துட்டு போலா அது நம்ம பைல கூட வச்சு கலா அதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு காத்து இயற்கை காத்தோட்டமா ஒரு நல்ல மூச்சு வுடுற தன்ம அத்த அந்த மாரி எங்க போனாலு தண்ணி பாட்டில வச்சுக்கணு ஏனா தண்ணி அடிக்கடி பருகிட்டே இருக்கணு திடீர்ன் வெயில் மயக்க போட்டு விழுந்தா அக்க பக்கத்துல தண்ணி இல்லன்னா ஒரு ஒரு ஆத்துர அவசரத்துக்கு கொட வாட்டர் பாட்டுலு அப்றோ இந்த மாதி சின்ன சின்ன ஆ பேனு என்னென்ன கொடைகளுக்கு தேவையோ அந்த மாரி அ அதலா பயன்படுத்தலா அந் மாரி வாகனோ ஓட்டு போது ஹெல்மெட்டு இல்லன்னா ஒரு கேப்பு அந் மாரி நெ நேரடி வெயில் படாம இருக்கற்துக்கு நம்ம நம்ம ஓரளவுக்கு நெழல் கெடைக்கற மாரி பன் பயன்படுத்தலா அது மாதிரி வெயில்ல எங்க போனாலு இப்பல்லா சொல்றாங்க சன்ஸ்கிரீன் போட்ணுனு சொல்றாங்க ஏனா அது வந்து நேரடி சூர்ய வெளிச்ச படுறனால அந்த மெலாட்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்கின்னு அது வந்துன்னா நம்மளுடைய கலர வந்து மாத்திடு அதனால நெறைய ரேஷஸூ நா நெறைய தோல் பிரச்சனைகல்லா வர வாய்ப்புருக்கு ஆ எரிச்சலா இருக்கு‌ எரியு அது மாதிரி அதனால நம்ம முடி ஞ்ச அளவுக்கு அந்த சன்ஸ்கிரீன பயன்படுத்தணு என்னென்னலா வந்து அ அ கோடை காலத்துல வெளில போம்போது நம்ம பயன்படுத்தனுன் சொல்றாங்களோ அந்த அந்த அறிகுறிகளு வந்து செரி அந்த அந்த ரூல்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே போது நம்ம வெயில்ல இருந்து பாதுகாக்லா வீட்ல வந்து சுத்தி அது மாதி சாப்புட்ற உணவுகள் வந்து காரமா சாப்டாம ஏனா வெயில் காலத்துக்குல்லா காரமா சாப்ட்டா இன்னு ஒடம்பு அப்டியே ஃபுல்லா எரியிற மாரிதா இருக்கு தயிர் சாதோ கஞ்சி கூழு கேழ்வரகு கூழு
பழைய கஞ்சி குடிக்கணு அது இரு அதுல இருக்கற சத் த்து வேற எதுல இருக்கு சொல்லுங்க ப பணக்காரங்களா ஹோட்டல்ல பழைய சாதம் போய் கேக்கறாங்களா வீட்லவே நம் கொஞ்சோ அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு பழைய சாதோ வடிக்கிற அளவுக்கு ப்ச் நம்ம கொஞ்சவாது வளந்து எதையா மோர் குடிக் வெக்ணு டெய்லியு எல்லா குளிர்ச்சியானது குடிச்சா பசங்களுக்கு குடுக்குணு நம்ளாது வெளிய சொல்றோ அது முடியில இது முடிலன் இந்த கொழந்தைங்களெல்லா வச்சுருக்காங்களே இந்த மிருகங்கள் பறவைங்கள் அதுக்கெல்லா தண்ணி கொஞ்சோ கொஞ்சோ வைக்கணு ஏனா அதுங்கலா வாயில்லாத ஜீவனுங்க அவுங்ளுக்கு ஏதாது சொல்ல தெரியுமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணியாது வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணு அவுங்ளு குடிச்சி அது வாயில்லாத ஜீவன் அது வாழ்த்துனா அதுவு கொஞ்சோ நல்லத் தான நமக்கு அந்த மாதிரிதா நம்ம கொஞ்சோ கொஞ்சமா மாத்திக்கினு நம்மளோட சூழ்நெலைய நம்ம மாத்திக்கிட்டு அவுங்களுக்கு க்கும் கொஞ்சோ அனுசரிக்கிற மாதிரி இருக்கணு